ஹலோ
ஹலோ என்னப்பா எப்டி இருக் கீங்க என்ன திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க
மே எவ்ளவு பா எடுத்து இருக்காங்க டென்த் மார்க் வந்திருக்குல்ல அத பத்தி பேசலாட்டுதா இது பண்ணப்பா
ஆமாப்பா டென்த் கிடையாது இப்ப பிளஸ் ஒன் போனதுனால அஹ் அடுத்த வருஷம் தான் அத பத்தி எல்லாம் யோசிக்கிற மாதிரி இருக்கும் ஏனா உங்க பசங்க டென்த் யாராவது இருக்காங்களா
இல்லப்பா இப்ப தா பிளஸ் டூ ஒருத்தி எழுதி முடிச்சியிருக்கா அதா காலேஜ்க்கு அப்ளை பண்ணி இருகப அதான் இந்த வட்டி பத்த இந்த பிசிக்ஸ் செனிஸ்ட்ரி எல்லா சப்ஜெக்ட்டும் பாத்தா ரொம்ப டாவ் ஹ் வந்த மாரி இருக்கு நீங்க எதாவது கேள்வி பட்டீங்களாப்பா அத பத்தி சப்ஜெக்ட்ஸ் பத்தி
ஆமாப்பா நானுமே கேள்விப்பட்டேன்னா ஒரு சிலதுெல்லாம் டஃபா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க சரி நம்ம பசங்க எப்பவுமே ஒரு சிலருக்கு வந்து அது ஈஸியா இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து டஃபா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் நான் அத பத்தி நான் டீட்டெயிலா நான் அத பத்தி தெரிஞ்சுிக்கல எந்த மாதிரியான கோர்ஸ் எடுத்துருக்காங்க என்ன பொண்ண போறா ஒ
அது உன்னு அதை பத்தி எதுவுமே பேசலப்பா அதை பத்தி உன்னு எதுவுமே டிசைட் பண்ல மார்க்கா பொறுத்து கவுன்சில்லிங் போட்டு அத ஐடியாலா போகுது எனக்கு என்னனா இந்த வட்டி வந்து கம்ப்யூட்டர் வந்து கம்ப்யூட்டர் கரெக்டாஷன் பண்ணிருக்காங்க இத்தனாவாட்டி ஆளுங்குங்க வச்சு பண்ணிர்ந்தக்கோ இப்போ என்னவோ கம்ப்யூட்டர் கரெக்சன் றாங்க ஒண்ணுமே புரியல அதுவந்து இல்லாம நிறைய பேர் மார்க் கம்மியா இருக்கு நிறைய பேர் வேற பிளஸ் டூலா பைளும் ஆயிருக்காங்க இன்ன ண்ணா தான் தெரியல இந்த சி பி ஸ் சி சென்ட்ரல் போர்டுனு சொல்றோம் அது எவளோ டஃபா இருக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாளுங்க இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மாரி சப்ஜெக்ட்டுக்கு எல்லாம் போன வாட்டி பார்த்தா கொஸ்டின் பேப்பர் பாரத்துட்டு வரும்போது நிறையஹ மீடியால்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பசங்க அழுதுட்டு இருந்தாங்க இல்ல சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப டபா இருக்கு அதுக்கு தகுந்தபடியாவது மார்க்வது அள்ளி கொடுத்தாங்களா அதுவும் இல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கரெஷனா அது வேற இல்லாம எது கேட்டாலும் கம்ப்யூட்டர் கரெஷன் கம்ப்யூட்டர் கரெக்ஷன்றாங்க ஒண்ணுமே புரிய மாட்டேது இந்த இப்ப வர வர படிப்புன்றது வந்து வந்து முதல்லலாம் விளையாட்டா படிச்சது இப்ப வந்து ரொம்ப டஃப்பா இருக்கு எல்லாருக்கும் அந்த பிரஷர் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு
கரெக்ட் தான்ப்பா ஏன் சொல்லுங்கன்னா இப்ப நான் படிச்ச ஸ்கூலே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான் ஆனா அதுல வந்து வெளியில மரத்தடியில உக்காந்துதான் அக்கவுண்ட் சொல்லி தருவாரு சரு இல்லைன்னா வந்து சயின்ஸ் கிளாஸ் எடுக்கதோ இந்த மாதிரி அப்படியே பராக்கா பா து மத்தது போறவங்க வரவங்க பக்கத்துல வந்து பெரிய கிரௌண்ட் அது வெளியில எல்லாருமே வந்து அந்த பக்கம் மாடு மேய்கிற மாதிரிலாம் கூடா அந்த மாத சூழ்நிலில தான் இருக்கும் கிளாஸ் ரூ இருக்கும் ஆனா வெளியில இருந்த கொஞ்சம் நல்லா இருக்கும் பீல் பண்ணி வருவாங்க ஆனா உள்ள கிளாஸ் குள்ள இருந்து படிக்கிறத விட வெளியில உக்காந்து படிக்கும்போது கொஞ்ச கம்பரடா புளாக இருக்கிற மாரி இருக்கும் நம்ப வந்து மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கிற மாரி இருக்கும் பிரஸ்ட் நா வந்து டென்த் வரைக்கும் ஒரு ஸ்கூல் படிச்சிருந்தேன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும் அப்படி திரும்படாது இப்படிதிரும்பட கூடாது ஹோம் ஒர்க் கரெட்டா இருக்காணும் முடித்தால் தான் க்ளாஸு ஸ்கூலே முடிஞ்சால் கூட அதை நம்ப என்ன சொல்கிறாங்களோ அதை முடித்தா தான் அனுப்புவேன் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா ஒன் ஹவர் வைப்பாங்க சிஸ்டர்ஸ் தான் நடத்துிறாங்க அது அப்படிலாம் இருந்துச்சு அப்போ வந்து எனக்கு மைண்டு் ரொம்ப ஃப்ரெஷராக இருக்கிற மாதிரி இருக்கும் என்னால் அந்த படிப்புல வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லை நாட்டமே செலுத்த முடியல ஆனா அதுவே வேற ஸ்கூல் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருந்ததுக்கு அப்றம் என்னோட மார்க்குமே வந்து அதிகமாச்சு இப்ப எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கு பசங்க வந்து எவ்வளோ டைட்டா வச்சிருக்காங்க விளையாடுறதுக்கு விடுறாங்களா இந்த மாதிரி ப்படிலாம் கூட எனக்கு டவுட்டா இருக்கு அந்த மாதிரில்லா எப்படி அது
ஆமாப்பா இப்ப எங்கப்பா எந்த ஸ்கூல்ல வந்து விளையாட்டு முதல்லல்லாம் பிடி பீரியடன்னு ஒண்ணு குடுப்பாங்க டெய்லி ஒரு பிடி பீரியட இருக்கும் வாரத்துலன்றத விட டெய்லி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பிடி பீரியடு வந்துன்னே இருக்கும் அதுல கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க இப்ப எங்க பிடி இல்லையே சப்போஸ் அப்படி இருந்த கூட நீங்க நீங்க எடுத்துக்குறீங்கள் அந்த சப்ஜெக்ட் அதனால எனக்கு பிடி பீரியட் கொடுத்துருங்க முதல்லயே போய் மிஸ்ஸுங்க எல்லாம் போய் முதலே கேட்டு வச்சறாங்க அதுவ இல்லாம இந்த காலத்துல வந்து வெளிலயேய விட மாட் ன்றாங்க எது இருந்தாலும் அந்த போர்ம் பண்ணி தான் நீங்க சொன்ன மாரி அந்த காலத்துலம் மரத்தடி ஜன்னலு இந்துச்சி இப்ப வந்து ஏதாச்சும் ரூம்மாட்டும் இருக்கு ஏ சி பசாங்களுக்கு எதாவுமே புரிய மாட்டிங்கித்து வெளிய என்ன நடக்குது ஏது நடக்குது என்னவோ உக்காந்தாம டிவிய இது பத்தோமா போர்ட பாரத்தோமா அவங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதது கேட்டோமா அவ்வளோதான்ன்ற மாதிரி வேற எதுவுமே அவங்களுக்கு வந்து வெளியில வந்து விளையாடணும் அந்த ஸ்வெட்டிங் ஆகறது ஒரு விளையாட்டு விளையாடிட்டு படிச்ச அது சட்டுனு ஏறும் அடி இல்லவே இல் வந்த வச்சுக்கோங்களன் ந படிக்கணும் படிப்பு படிப்பு படிப்பு ஆனா காலத்துல வந்து ஸ்போர்ட்ஸக்கு நீ யாருமே வந்து இம்பாரன்வா தரமாட்டோங்க ஏதோ ஓரளவு இது பண்ணா கூட பரவாயில்ல இந்த விளையாட டுங்க கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்க இது மாரி அது மாரிலாம் கூட இல்ல இப்பலாம் பிரேயர்கு முதலாம் ஹால்ல மீட்டிங் போடுவாங்க ஹால்ல வந்து அந்த கிரௌண்ட் வந்து எல்லா ஸ்டுடென்ட்ஸ் உம் வந்து நிப்பாங்க அந்த நேஷனல் அந்தோம் அது எது எல்லாமே பாடுவாங்க நியூஸஸ் படிப்பாங்க எல்லாம் இப்ப அதெல்லாம் எங்கப்பா இருக்கு எல்லா இடத்துலயும் ஒரு மைக் ஆயிடுச்சு மைக்கை வச்சுனு நாங்க இங்க இருந்து பாடுறோம் எல்லாரும் அப்படியே எழுதி நிலங்க அவங்க கிளாஸ் ரூம்ல உக்காருங்க இதுதான் அது தவிர எங்கேயுமே இப்ப வந்து கிரவுண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்க மாட்டேது பசங்க விளையாடவும் விட மாட்டேன்றறாங்க அவங்களுக்கு அந்த இந்த இயற்கை காத்தன்றதே இல்ல
ஐ்யோ என்னப்பா சொல்றீங்க அப்போ ஸ்கூல் ஐட்டக்கா போக போக குழந்தைங்க வந்து ஜெயில் கைடி மாதிரி தானா அப்போ
ப்பா இப்ப இப்ப வர காலம் பார்த்தா அப்படித்தான்ப்ப இருக்கு ரொம்ப அப்படியே இதுவா இருக்கு நம்மளே வந்து வெளியில எங்கேயாவது எதாவது என்னது டான்ஸா எந்த கிளாஸாவது ஓ எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் முதல்லல்லாம் அப்படி இல்லப்பா நான் படிக்கும் போது கூட பீ டி பீரியட் இருக்கும் கபடி ஆடுவோம் ஓடிபிடிச்சி விளையாடுவோம் டான்சஸ்ஆடுவோம் இது மாதிரில எதுமே இல்ல பசங்களுக்கு பசங்க பொறுத்த வரைக்கும் என்ன ஏதோ படிக்கிறோமா படிச்சோமா இல்லாம கோசிங் கிளாஸ்னு அன்னைக்கு வேற கொஞ்சம் மார்க் கம்மியா எடுத்த பசங்கள வேற உக்கார வச்சு படிக்க வைக்கிறாங்க என ஆனா பார்த்தா இன்னும் கோபமா வருது காலையில ஒன்பது மணில இருந்து சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் படிக்க சொல்லிடுக்கறாங்க அதெல்லாம் சொல்லி் கொடுத்து ஏறாத மண்டையில நாலு மணில இருந்து அஞ்சு மணிக்குள்ள ஏத்திரு வாங்கலாஇதெல்லாம் ஒரு ஒரு நாள் எனக்கு கோபமா வரும் எல்லா மிஸ்ங்கிட்டல்லாம் போய் கே்கலாமட்டுன்ன கூட இருக்கும் ஆனா கேட்டா அங்க வேற பிளாக் மார்க் வைக்கிறாங்க உங்க அம்மா தான் வந்து கேட்டாங்க இத மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இது மாதிரி கம்ளைண்ட் அதனால நம்மளுக்கு எதுக்குன்ற மாதிரி இருக்கும் என்ன பண்றது பசங்கள படிக்கணும் படிக்கணும் இப்ப வந்து இந்த காலத்துல பாத்தா படி பண்றது ஓவரு பிரஷரு ஓவர் கிரௌட் ஆயிடுச்சுப்பா
அதனால தான் இந்த பசங்க எல்லாம் இந்த ஓடி ஆடி வெளையாடாம ஒரே எடத்துல இருந்து இந்த டிவி பாக்கறது போன் நோண்டி பாக்குறது அந்த மாதிரி இருக்காங்களோ இப்ப நம்மல்லாம் என்ன பண்ணுவோம் ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா அந்த பேக் எடுத்து வச்சுட்டு ஹோம் ஒர்க் முடிச்சோமா முடி அப்படின்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த லீவ் முடியிறவர்லும் ஆட்டம் போடுவோம் அப்படியாப்பட்ட ஒரு ஆட்டம் போடுவோம் எப்போ தூங்குறோம் எப்போ எழுதுகிறோம்னே தெரியாது இப்போ நல்லாம் அதிகப்படியா பா்த்தீங்கன்னா எங்க அப்பாவெல்லாம் வந்து காலையில வேலை கிளம்பிடுவாரு நைட்டு நாங்க படு து எங்க அப்பா வந்து நாங் தூங்கின பிறகுதான் வருவரு அந்த அளவுக்கு விளையாட்டு தூங்குவோம் அதே சமயத்துல படிப்போ எல்லாமே கரெக்டா இருந்துச்சு அந்த ஒடம்பும் ஆரோக்கியமா இருந்துச்சு ஒடம்பும் வந்து அந்த ஒபிசிட்டி இந்த மாதிரான பிராப்ளம் இல்ல ஆன இப்ப இருக்கிற கொழந்தைங்க என்ன பண் றாங்னா இந்த இதே மாதிரி அங்கேயும் அதே மாதிரி அடசலா இருந்துட்டு அந்த விளையாடணுன்ற எண்ணமே இல்லாமல் போயிடுச்சு அந்த ஃப்ரீனஸ் அப்படியும் ஒரு ரெண்டு நாள் லீவ் விட்டாங்கன்னா அதுக்க ஏற்ற மாதிரி ஏதாவது ஹோம் ஒர்க்கோ இல் ஆக்டிவிட்டிஸோ அந்த மாதிரி எதாது கொடுத்து விட்டுருறாங்களா மைண்ட்ஃபுல்லா அந்த பிரஷர்லயே இருக்கிறதுனால கொழந்தைங்கல்லா ஃப்ரீயா இருக்க முடில்லியோ இதுனாலயுமே கூட நம்மளுக்கு வந்து அந்த படிப்போட தன்ம வந்து கம்மியாயிடமோ தோணும் அதுவே வெறுப்பாயிடும்ல்ல நம்மளுக்கே வந்து தொடர்ந்து ஒரு சமையல் செஞ்சுட்டே இருக்கோம் இல்ல காலையில எந் ஐயோ டெய்லி கால எழுந்துக்கிறோம் சாப்பாடு செய்யறோம் இது பண்றோம் இந்த மாரி நம்மளுக்கு அந்த வெறுப்பு வருது அப்ப கொழந்தைங்களுக்கு அந்த வெறுப்பு வருமோ அப்படின்ற மாரிலாம் தோணுது அதுவும் இல்லாம நெறைய மிஸ் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரியும் தோணுது
ஆமாப்பா அதெனமோ கரெக்ட் தான் நீங்க சொல்றது பாத்தா முதல்ல நம்ம காலத்துல இருக்க போம்போது பக்கத்துல அக்கத்துல எல்லாரும் கூட்டி வச்சக்கின்னு எல்லாம் விளையாட்டும் விளையாடுவோம் உம் கூட்டஞ்சோறு அது இது ஆன இப்பெல்லாம் பக்கத்துல அக்கத்துல என்னென்ன பசங்க இருக்காங்க கூட நம்ம பசங்களுக்கு தெரிய மாட்டேன்து யாருன்னா வந்தோம்மா காலில போனோமா ஸ்கூலுக்கு ராத்திரி வந்து சேரந்தோ சாயங்காலமா வந்து சேந்தோம்மா அவ்ளவுதான் அதுங்கட கத தவிர ஒரு நாள் கூட ஐயோ நம்ம எல்லாரும் ஒண்ணா உக்காந்து விளையால்லாம் ஏன் பா வீட்லயே கூட அது மாதிரி இருக்க மாட்டேன்றாங்களே ப்ப ஒன்னா எப்ப பாரு மொபைலு டிவி நம்மளே ஏதாவது விளையால்லாம் வாங்கடி நம்ம நடக்கிற ஸ்பீடு கூட அதுங்க நடக்க மாட்டேதுங்கப்பா அவ்வளோ ஸ்லோவா நடக்குதுங்க கேட்டா அவ்வளவுதான் ஒரு எனர்ஜியா ஒரு பிரிஸ்க்கா ஒரு எனர்ஜியா பசங்க இருக்க மாட்டந்துங்க கேட்டா கொஞ்சம் அப்படி இருங்கடி என்னா முடியாது நாங்க இப்படிதான் அப்படின்னு நன்றாங்கன்னா நம்ம இருக்கிற ஆக்டிவ் கூட அதுங்களுக்கு இருக்க மாட்டேங்து இன்னும் போக போக காலம் எப்படி போ போதுன்னு எனக்கு சுத்தமா புரியவே மாட்டந்துப்பா
என்னன்னா ஒன்னே ஒண்ணு நம்ம அந்த காலத்த திரும்பி பாத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரே சந்தோஷம் ஜாலியா என்ஜாய் பண்ணும் ஓனும் விளையாணும் இங்க ஓணும் அங்க ஓணும் நம்ம அத்த பசங்க கூட விளையாடணும் பெரியப்பா பசங்க கூட சித்தப்பா பசங்க கூட விளையாணும் இந்த ஞாபகங்கள் ஞாபகங்கள் படிப்போட ஞாபகங்கள் ஸ்கூல்ல பண்ண அரட்ட ஸ்கூல்ல என்ன்னா பிரேக் விட்டாங்கனா ஓடியாந்து மாங்கா வாங்கி சாப்பிட்டது சின்ன சின்ன பொருள் வாங்கி சாப்டது இதெல்லாம் இன்னுமே எனக்குலா நல்ல ஞாபத்தில இருக்கு அது ஒரு ஜாலியான ஒரு மெமரியா இருக்கு ஆனா இப்ப இருக்கிற கொழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ரியான ஒரு மெமரி எல்லாம் இருக்குமான்றது டவுட் அதான் தோணுது ஏன்னா வாய்ப்பே இல்ல அந்த மாதிரில்லாம் இல்லப்பா
ஆமாப்பா அவங்களுக்கு எங்கப்பா இருக்கு சொல்லுங்க பாக்கலாம் இன்னா மெமரிஸ் இருக்கு உக்காந்து எப்பயும அந்த டிவி உள்ள அந்த டேபிள்ல உக்காந்து அந்த டிவி யாட்ட அத போட்டு மானிடர் பண்ணிட்டு இதுதான் இருக்கு தவிர அதுங்க ஒரு நாளா அந்த ஓடி புடிச்சு விளையாடுறது அந்த வாலிபாலு கபடி பேஸ்கெட் பால் இதெல்லாம் ஆட்னது வாய்ப்பே இல்ல மெயினா ஒரு ஒரு ஸ்கூல்ல கிரவுண்டே இருக்க மாட்டேன்து அப்புறம் எங்க இருந்து விளையாடுவாங்க சொல்லுங்க பாக்லா முதல்ல நம்ம வந்து ஒரு ஸ்கூலுக்கு போனோனா கூட வீடல இருந்து இவ்வளோ தூரம் நம்ம நடந்து போவோம் ஆனா இப்ப பசங்க எங்க நம்மளும் நடக்க றது இல்ல நம்ம மேலயும் தப்புங்க இருக்கு பஸ்ல போட்டோம் ஸ்கூல் வேன்ல போட்டோம் அப்படிதான் அனுப்புறோம் தவிர அதுங்க நம்ம ஸ்பீடு கூட நடக்க மாட்டேறாங்கப்பாப்பா இருங்கப்பா எனக்கு கொஞ்சம் வேல இருக்கு நான் முடிச்சுட்டு அப்புறம் கூப்பிடவா
ஓகேப்பா பாய்